ங்க நா நல்லாக்கறே நீங்க நல்லாக்கறீங்களாங்க
ஆ நல்லா இருக்கறங்க
வீட்டுல கொழ்ந்தைக நல்லாக்கறாங்களா ஆ கொழ்ந்தைகள் ஸ்கூக் போய்ட்டந் டியூஷனுக் போய்ட்டாங்க
சேர் சேரிங்க அப்பற கொழந்தைகள்ல்லா அப்புற எங்கெங்க இந்த கால்த்து கொந்தைகள்ல்லா நல்லா சாப் புடுதுங்களா என்ன பண்ணுதுங்க
ம் ஒ ஒரு கொழந்தைகங் ஒண்ணு சாப் மாட்டேங்குதுங்க இந்தம் கால்ல என்ச்ச இந்த ஆர்லிக்ஸ் எல்லா நா குக்குற்து இல்லிங் ட்டுலா குக்குற்து இல்லைங்க ஒர நல்ல சத்துமாவுல பஸ் நல்லா பசும் பால்ல வந்து கல்க்கி குத்தர்லிங்க அந்த போட் ச செத்துக்கின் பாலாது குடுக்கலான் குக்கறங்க
ஓகே ஆமாங்க பால்ல வந்து அதிகப்படியானா கேல்சியம் வைட்டமின் டி வந்து எலும்புகளுக் கு வந்து நல்லா சத்து குடுக்குறது இல்லைங்களா அது மாரி அது குடுக்கும்போது என்னாகுதுன்னா எலும்பு தேய்மானமெல்லா சீக்கிர வராம இருக் குங்க அந்த மாரி பிரச்சனைகளை எல்லா தடுக்குது இல்லைங்களா
ஆமாங்கோ ஆ பால்ல வந்து லாக்டோஸ்னு ஒரு பொருள் இக்குதுங்களாச்சு அது வந்து உள்ளக்கு தேவையான சில சக்தியெல்லா தருதுங்க லாக்டோஸ் சில இல்லாத சகித்த தன்மைையினம்ம ஏற்படுத்தீங்களாமா
ஆமா ஆமாங்க அப்புறோம் பால்ல பாத்தீங்ன்னா பால் கோவா செய்வோந் தெரியீங்களா பால் கோவாவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்டின்னாங்க வட சட்டியில ஒரு லிட்டர் இல்லைன்னா ரெண்டு லிட்டர் வாங்கி ஊத் திங்க நல்லா கிண்டிக்கிட்டே இருப்பாங்க கிண்டிக்கிட்டே இருக்கும் போது என்னாகுங்ன்னா கடைசி கடைசில கெட்டியா கெட்டியாக நேரத்ல ஏலக்காய் இருண்டு தட்டி போட்டு சர்க்கரை இங்க ஆ போட்டு நல்லா கலக்க எடுத்தாங்க அது பால் கோவாங்க ஆனா அதோட டேஸ்ட்டு அவ்வளவு நல்லா இருக்குங்க நீங் சாப்ட்டுருக்குறீங்களா
உ ச சாப்ட்ருக்குங்க ம் பால் கோவர தா அப்போல பால் வீட்ல அவுங்க அவிங் வீட்ல அவிங்க அவிங்க வீட்லேயே மாடுருங்களாச்சி அவிங்க பால்லியே பால்கோவா டேஸ்ட்டா இருக்குங்க நம்ம இந்தியாவிலியே நம்ம இந்தியா தா உலகத்திலே மிகப்பெரிய பால் உற்பத்தியா ள் த்து கிளைகள் இருக்குங்க இப்போ வந்து
ஆமாங்க பாத்தீங்ன்னா பாலுக்கு வந்து அ புரதோ இருக்குறங்காட்டி ஆ தசைகள் இருக்குது பாருங்க அந்த தசைகளுடைய திசுக்கள்னுடைய வளர்ச்சிக்கு வந்து பால் ரொம்போ உதவி பண்ணுதுங்க அப்புறோ அந்த மாடு கண்ணு போடு தெரியுங்களா மாடு கண்ணு போட்டதையும் அந்த மொதல் ஆ கறக்கக்கூடிய அந்த பால் வந்து சீம்பால்ன் சொல்லுவாங்க அந்த பால் சாப்ப உடம்புக்கு அவ்ளவு சத்துங்க அத சாப்ட்டா கேக்கும் மாரி சின்ன சின்ன பீஸா அத காச்சி ஆ அது பீஸ் போட்டு குடுப்பாங்க அது சாப்ட்டோம்னா அவ்ளோ நல்ல டேஸ்ட்டாவும் இருக்குங்க அது ஓ கொழந்தைகளுக்கு பெரியவங்குக்கு எல்லாருக்குமே வந்து ஒடம்பும் நல்லதாருக்குங்க சாப்ட்டுகிறீங்களா நீங்க
ம் சாப்ட்ருக்குனுங்க பக்கத்துல ம் மாடு வச்சுக்கறாங்க அவையளுமே கண்ணுக்குட்டி போட்டுச்ன்னா ஃபஸ்ட்டு பால் ம் ஃபஸ்ட்டு மூண்நாலு பால் தந்துடுவாங்க அவிலும் எனக்கொஞ்சொ வச் எங்களுக்கு தந்துருவாங்க ஏன்னா அது தாய்ப்பால் விட சத்தி ரெண்டாவ்து கேளுங்க ஆனா மூன்நாள் மாட்லேந் மூண்நாள் பாலுஇருக்குங்க கண்ணு போட்ட அப்புறங்க அதும்மில்லாம்ங்க பால் குட்ச்சா நோய் எதிர்ப்பு சத்தீங்க அ பால் வந்து குந்தநாயக குந்தநாகம் அ செரிலியம் போன்ற பொருளலெல்லா இருக்குதுங்க அதனால் நோய் எதிப்பு சத்தி இருக்குதுங்க சரும ஆரோக்யம் பால் சாப்ட்டா லாக்டி டிக்அமிலம் இருக்குதுங்க வைட்டமின்கள்மிருக்குதுங்க னா சருமம் வந்து பளபளப்பா ஆரோக்கியமாவு வைச்சிருக்குங்க
ஆமாங்க பாத்தீங்கன்னா அ பால் அதிகொ சொல்லிருக்காங்க அப்ற இந்த கழுத பாலுன் சொல்லுவாங்க கழுத பால் வந்து கொழந்தைகளுக்கு வந்து சிருசா இருக்கும்போது குடுத்தோ அப்டின்னா அது வந்து பெரிய பசங்க ஆனாலு அதுக்கு நோய் எதிர்ப்பு சத்தி வந்து இருக்கூ அப்டிங்கறத வந்து அறிவியல் பூர்வமாவும் சொல்லிருக்கறாங்க அப்டி பாக்குபோது பாத்திங்கனா கழுதபாலு ஆட்டுப்பாலு எல்லாமே வந்து அந்த பாலுன் எடுத்துக்கிட்டம்னாலே அது ஒடம்புக்கு அவ் நறைய வகையான சத்துக்கள்
ஆ பாலு வந்து வைட்டமின் டி ஈக்குதுங்க அது சத்து வந்து உறிஞ்சபடுறது எல்